வணக்கம் தோழி கேக்குதா
உம் கேக்குதுங்க
உம் என்னப் பண்றீங்க
உம் சும்மாதாங்க இருக்கே சாப்ட்டீங்களா
ஆஹ் சாப்ட்டாச்சு
உம் சாப்டேங்க பசங்க எல்லாம் ஸ்கூல்க்கு போய்ட்டாங்ளா
ஆ ஸ்கூல் போயிட்டாங்க உங்க பசங்க
சரி ஆஹ் போயிட்டாங்கங்க
என்ன சாப்ட்டீங்க
நான் தோசதாங்க சாப்ட்டேன் காலையில எப்பயுமே எங்க வீட்டுல தோசதாங்க இருக்கும் ஏன்னா மத்த எதும் பெருசா பண்ணி குடுக்க முடியாது ஏன்னா அவசரமா கெளம்பிட்டுருப்போம் வேற எதுவும் பண்ணுனா லேட் ட்டாயிரும் கொழம்பு வச்சா கூட ஏதாவது என்ன கொழம்பு இருக்கோ தோச ஊத்தி அதை சாப்ட்டுக் பசங்க போயிடுவாங்க சாப்பாடு சாதம் ஆஹ் ஆஹ் ஆஹ் பொறியல் குடுத்து அனுப்பிடுவேன் நீங்க என்னப் பண்ணீங்க
நாங்க இன்னைக்கு தோசமாவு இருக்குங்க பெரிய பையன் வந்து து இன்னைக்கு இடியாப்பம் தெருவுல எங்களுக்கு வரும்
சேரி சேரி
இடியாப்பம் வாங்கி தாமான்னு சொன்னான் நான் சரின்னு ஐம்பது ரூபா கொடுத் து இருபது ரூபாய்க்கு இடியாப்பம் வாங்கிட்டு வாடான்னு சொன்னேன்
சரிங்க
எங்க பெரிய பையன் ஐம்பது ரூபாய்க்கு இடியாப்பம் வாய்ன்ட்டு வந்துட்டான்
அச்சச்சோ ஆஹ்
வாங்கிட்டு வந்தோனே என்ன பண்ண முடியும் அவர் போயிட்டாரு சரி வாங்னத என்னத்த ரிட் டன் குடுக்குறதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாருமே நாங்க எல்லாருமே இடியாப்பந்தான்
சேரி உங்க பையன் புண்ணியத்துல எல்லாரும் சாப் ப்டிங்க
ஆமா எங்க கணவர் நானு எல்லாருமே அதான் நல்லா திட்டு வாங்குனா
யாரு நீங்ளா அவங்க அப்பாவா
நல்லா கேட்டுட்டு நான் தா நாந்தா திட்ன இல்ல நல்லா கேட்டுட்டு வாங்கிட்டு வர மாட் டியாடா நூற் ரூபா குடுத்தாலு நூற் ரூபாய்க்கு வாய்ன்ட்டு வந் தா
கஷ்டந்தா உண்மதா
அ இ துவே காலியாகாது சும்மா அவ என்ன ஒண்ணு சாப்புடுவா
கேப்பா அது ச ஒவ்வொரு பசங்க அப்பிடிதாங்க இருப் பாங்க
அதா எ சின்ன பைய கூட கேப்பாங்க அம்மா இது எடு கு எது ஒண்ணுமே எடு எடுக்குன்னா கூட இது எடுக்கவாமா அது எடுக்கவாமா இது போட ஒரு செப்பல் போடனா கூட என்ட்ட கேட்டுட்டு நா என்ன சொன்னோமோ அதா கேப்பா ஆனா இது இப்டி வாங்கிட்டு வந்துச்சு ங்க
இல்ல ஓ
அதனால தா செரி இப்ப நூற் ரூபா குடுதுருந்தாலு நூற் ரூபாய்க்கு வாய்ன்ட்டு வருவான்ல
பண்ண முடியு நம்ம இது ஓ சேரி சாப்ட்டுக்லா இ திரும்ப இத மாரி பண்ண கூடாதுல்ல
அ அதனாலதா சொன்ன சொன்னதுக்கு சரிமா இனிமே பண்ணமாட்டமா அப்டிங்கா சரி என்ன பண்றது சரி போ அப்டின் சொ சொல்லி விட்டுட்டா அவ புண்ணியத்துல நாங்க எல்லாருமே இன்னிக்கு சாப்ட்டு
சாப்ட்டுக்கிட்டீங்க ம் ஹோம் ஒர்க்லா முடிச்சுட்டாங்களா
ஆ அது முடிக்கணுங்க இனிமேல்தா
சேரி சேரி
ம் நேத்து ஸ்கூல்ல ஒரு இது பண்ணான் சொல்ட்டு அவங் மேம் ஃபோன் பண்ணாங்க அவங்க வந் து எ பையன்ட்ட உங்க அம்மாவோட வாட்ஸ்அப் நம்பரு சொல்லுன் சொல்லிருக்காங்க ச் அவனுக்கு வந்து வா ட்ஸ்அப் நம்பர்தா இந்த நம்பராங்கறது தா அவனுக்கு தெரியல
செரி
இந்த நம்பர்லதா அம்மா வாட்ஸ்அப் யூஸ் பண்றாங்ககரது தெரிலயங்க அதுனால சும்மா நம்பர் குடுத்திருக்கா அவ்ங்க பண்ணிர்க்காங்க
ம்
அதுனாலதா இன்னிக்கு போய் சொல்ல சொன்ன இத்தா அம்மாவோட வாட்ஸ்அப் நம்பர்ன்னு சொல்லு சொல்லி வீட்டு பாடத்தல்லா அதுல அனுப்ப சொல்லு நம்ம முடிச்சர்லா அப்டின்னு சொன்ன
செரி அனுப்வாங்களா டெய்லி டை ஓ டைரி கெடையாதுல்ல ஒங்களுக்குனு
தோ இந்திப் இப்ப தான ஸ்கூல் ஓபன் பண்ணிருக்கா அதனால டைரி கெடையாதுங்க இன்னு ஒரு வாரத்துல டைரி குடுத்துட்டாங்கன்னா டைரி குடுத்துருவாங்க ஆ
ஓ டைரியு அனுப்புவாங்க மெசேஜும் போடுவாங்க வாட்ஸ்அப்ல எ பொண்ணுக்கு மட்டு ஏன்ன எ பொண்ணு சின்ன பொண்ணுல்ல அதுனால அதுவே எ பொண்ணு டைரியில இப்ப எத்தன நாளாத்து ஸ்கூல் தொறந்து கையெழுத்தே வாங்கல அவ மேம் வந்து இன்னிக்கு தா கையெழுத்து என்னடி கையெழுத்தே வாங்க மாட்டேக்கே கூடுன்னு கையெழுத்து போட போனா அவங்க மேம் எழுதி குடுத்திருக்காங்க டெய்லி கையெழுத்து வாங்கிட்டு வரணுனு சொல்ட்டு இங்கிலீஷ் ஆஹ் எழுதி எ எ எவ் எவிரிடே வாங்கிட்டு வந்தரனுனு சொல் இது போட்ருக்காங்க என்ன
அது சொல்லவே இல்ல
க காட்டல அததா இத கூட என்ட காட்டாம இருக்கியே இப்ப ஏன்னா எனக்கு இப்ப மெசேஜ் வந்தறதுனால நா அத பாத்தே படிக்க வெச்சர அத டைரிய பாக்றது இல்ல அதா இல்லென்னா எப்பயுமே நம்ம டைரிய பாத்தாதா நமக்கு என்னன்னே தெரியுங்கறனால பாப்போ இது இருக்கற அதனால சொல்லி் கொடுத்த அப்பிடிதா போகுது என்ன பண்றது பசங்க எ பைய பாதி ஹோமர்க் சொல்லவே மாட்டா இன்னைக்கு ஏதோ சைக்கிள் டெஸ்ட்ன்டு போயிர்க்காரு என்ன பண்ண போறாரோ தெரியல வணக்கா அதுவு கணக்குல என்ன படிச்சிரு தா என்னன்னு தெர்ல நேத்து வேற டிராயிங் டியூசன் போயிட்டானா ஆஹ் நல்லா படிப்பாங்க படி எழுதிட்டு வந்துருவா இருந்தாலும் நம்ம கொஞ்ச இது பண்ணணும்ல நேத்து நைட்ல்லாம் படிக்கல உம் நேத்து ட்ராயிங் டியூஷன் போனா போயிட்டு வந்து சாப்பிட்டு தூங்கியாச்சு
உம் உம் உம் உம் அவுங்க காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறாங்க இல்லங்க அதனால அவங்களுக்கு தூக்கம் வந்துருது உம் உம் உம்
அதே மாதிரி எலிப்பட்டன் ஏதாவோ கொஞ்சம் பாத்தா பாத்துட்டு நான் பாத்தட்டே மா நான் எழுதிருவேன்னா சரி போய் நல்லா எழுதிக்கும் அவ்ளவு
உம் அவ்ளோதான் நீங்க டியூசன் லாம் அனுப்ப மாட்டீங்கல்ல
இல்லங்க டியூஷன் அனுப்ப மாட்டேன் நானே சொல்லி
உம் உம் உம் நாங்கதான் டியூஷன் அனுப்புவோம் நெக்ஸ்ட் அடுத்த வாரத் துல்ல அதாவது இங்கிலீஷ் வந்து நல்லா சரளமா வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டோரி வந்து அ ஒரு மூணு இதில் கொடுத்துருக்காங்க கொடுத்து எதாவது ஒரு இது சூஸ் பண்ணி நீங்களே படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க
ஓ மூணு தல கொடுத்து ஏதாவது ஒரு
குடுத்து ஆமா ஒரு கதைய நீங் களா பண்ணிக்கணும் நம்மளா நான் தான் சொன்னேன் எதோ ஈஸியாக இரு க்கும் கேட்டுக்கோடா ஒங்க டியூஷன் மேம்ட்ட கேட்டு நீ படிச்சு போ அப்டின்னு சொன்னே சரின்னு சொல்லிட்டு நேத்துக்கு
குடுத்துருவாங்களா
டியூஷன் மேம் சொல்லி கொடுத்துவாங்க
பரவாயில்ல படிப்பு மட்டும் இல்லலை எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க
ஆமா எல்லாமே சொல்லி குடு
பிரச்சனை இல் அந்த மாதிரி இருதா அனு
உம் உம் உம் அதனால் நேத்து எதோ ஒரு ஸ்டோரி ஆமா ஹிந்தி ஹிந்தி தனியா டியூஷன் போ ல்ல இவங்களேதான் ஆனா நல்லா உங்களுக்கு தெரியாது ஹிந்தி
ஆஹ்
தனியா டியூஷன் போடணும் டைம் இல்லங்க நாலு மணிக்கு தான் வர்றான் டைம் இருந்தா தான போட அதனால யோசிக்கிறான் இந்தந்திக்கும் தனியா போனும் ஆமா டேய்லி ஆமா ஆமா ஆமா ஆமா
ஓ சேரி சேரி
அதனாலே எனக்கு
ம்
அதனால இப்ப அந்த ஸ்டோரி மட்டும் சொன்னா
ம் ம்
வெறும் மரத்த மரம் வெட்டுவாரு அது வந்து அதுலருந்து தங்கோ வரும்
சேரி சேரி
அந்த ஸ்டோரி சொன்னோ
ம்
என்ன நல்ல தா சொன்னோ
செரியா அவனுக்கு என்ன எது ஈஸியா இருக்கோ அவனால எது வாசி படிக்கிறதுக்கு எளிமையா இருக்கோ அத பண்ணிக்க வேண்டிதா
ம் அதா சொன்னா சொல்லிட்டான் சொல்லிட்டு நா வந்து நாளைக்கு வந் ஆக்ஷன்லா சொல்லித் தரேன்னு சொல்லிருக்காங்கம்மா
ஓ செரி
ம் அப்டின்னா சரி தான அது சொன்னன்னா சட்விகேட்டு மெடல்லாம் தராங்களா
பரவால்ல ஆ
ம் ஏன் பையனுக்கு மெடல் குடுத்தா கொஞ்சோ ஆர்வமா போவாரு
ஓ செரி ஏதாவது ஒண்ணு அப்டி இருக்கணுல்ல எதுவுமே இல்லேன்னா கஷ்டோல்ல அதுக்காகவாது படிக்கணும்னு நெனைக்கிறோம்ல
போவாரு
சேரி தோழி
அங்கயு மெடல் குடுக்குறோன்னு சொன்னோனா ஒடனே நல்லா பண்ணி மெடல் வாங்கிட்டு வந்துருவான் ம் ம் அதனால மெடல்னு சொல்லிருக்காங்க அதனால படிச்சிருக்காரு எப்டி பண்ணுவாரு என்னன்னு தெரியல
ம் ம் ம்
ம் அவனோட நல்லா படிக்கிற பசங்கள்லாம் இருப்பாங்கல்ல ஆ
ம் இல்ல இல்ல சொல்லுங்க சொல்லுங்க யாரோ கூப்ட்டாங்க
ம் ம் ம் ம் ம்
படிக்க வைக்கணு பசங்களு படிக்கணு ஏதாவது ஒண்ணு கிளாஸுலா நறைய இருக்குது காசு இருந்தா போதும் என் எ
ஆமா ஆமா நறையா கிளாஸ் இருக்கு ஏதோ போனிக்ஸ் கிளாஸுன்றாங்க அபாக்கஸுன்றாங்க நறைய சொல்றாங்க நம்ம அனப்
செரி நம்மளால என்ன முடியுதோ அதான முடியும் ன எல்லா கிளாஸ்லயு சேர்த்துட்டு நமக்கும் கஷ்டம் பசங்களுக்கும் கஷ்டம். சொன்ன
ஆமா ஆமா ஆமா அவுங்க படிப்புறாங்களான்னு கேட்டுட்டு தானே நம்ம பண்ணணும் ஆமா நம்மளோட இதுக்கு அவங்கள சேர்த்துட்டு அப்புறம் அவங்க பண்ணலன்னா என்ன பண்றது
கண்டிப்பாங்க என்பையன்ல்லா அபாக்கஸ் போனா புல்ல எல்லா லெவலுமே முடிச்சான் ஆஹ் என்ன சின்ன வயசுலயே முடிச்சது அதனால இப்ப எதுவுமே தெரியமாட்டுது அத அப்ப பயன்படுத்தணுல அத பயன்படுத்தாமலே படிச்சு படிச்சு ஆஹ் அத பயன்படுத்தாம அப்டியே படிச்சு விட்டுட்டான் பாருங்க இப்ப வந்து அது என்ன படிச்சான் எதுனே தெரியல எதுக்கு படிச்சோனே ஒரு எய் இல்ல எனக்கு அதுல்லான் கஷ்டமா இருக்குது எதுக்கு அவ்ளோ செலவு பண்ணி படிக்க வச்சோம் எட்டு லெவலு எட்டு லேவலு செலவு பண்ணி படிக்க வச்சு என்ன பண்றது அதனால அதனால தான் எனக்கு எந்த கிளாஸமே அனுப்புறது க்கு ச் ஒரு விருப்பமே கெடையாது
கிடையாது உம் உம் உம் உம்
படிக்குங்க நம்மளா போய் ஒரு கிளாஸ்ல அப்ப நம்ம ஆசப்பட்டு போட்டு படிக்கிறேங்கிற பேர்லபடிச்சு அது எது
உம் உம் உம் உம் உம்
படிக்காங்களா படிக்க அவங்களுக்கா என்னக்கு ஆர்வ வருதோ அன்னைக்கி படிப்பாங்க
அவ்வள தாங்க உம் உம் உம் உம் உம் உம்
ஏன்னா அப்பெல்லாம் அவனக்கு தெரியாது அவ படிச்சதே எல் கே அந்த எல் கே ஜி ல போயிட்டு அவன தேவையில்லாம நம்ம சேத்துட்டோ எதுசாப்வேய் ஆஹ் எனக்கு அப்ப தெரியல ஏன்னா அப்போ வந்து நான் புதுசு இங்க வந்தப்போ அப்ப எல்லாரும் சொல்லும் போது அது படிச்சா அப்பறோ கணக்கு போ படி இது ஈஸியா இருக்கும் அப்டிப்பாங்ளா செரி அப்ப ஈஸியா இருக்கூன செரி போடலா செரி நம்ம பையனூ கொஞ்சோ இது பண்ணுவானே அப்டின்னு நெனைச்சு போட்டது இப்ப பாத்தா அது ஏமேலயே எனக்கென்னவோ என் மனசு அப்போ நம்மல் ரொம்ப சீக்கிரோ போட்டோமோ அந்த வயசுல போட்ருக்க கூடாதோ இப்ப இப்போவூ ஏழாவ் படிக்கிறா ஒரு அஞ்சாவதுலயோ நாலாவதுலயோ போட் அத வந்து அத படிக்கிற படிப்புல பயன்படுத்திருப்பா
அதா அதா அதா அதா நீங்க இப்ப சேத்துருந்தீங்கன்னா கொஞ்சோ நல்லாருந்திருக்கூ ஆ ம் ம் ம் பயன்படுத்திட்டேருந்தா அது அவுங்களுக்கு மறந்துருக்காது பயன்படுத்திட்டே இருந்திருந்தா மறந்துருக்காது நீங்க அப்டியே விட்டதுனால அவுங்க எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க
அதா அவுங்க சொல்லியூ இது இல்ல ஆ நம்ம வளர் தப்பு இனிமேலாது எந்த கிளாஸுமே நம்மளா போய் சேக்க கூடாது
அதேதா அதேதா ம் சரி டிராயிங் கிளாஸ் போறார்ல இன்ட்ரெஸ்டா
அதா ஆமா அது போறா அது மட்டூ போயிருவா ஆமா அது அது எப்பய்மே பயன்படுத்துறாங்கல்ல
ம் ம் ம் ம் அத்தா இது வந்து பயன்படுத்தாத்னால தா அவுங்களுக்கு பறந்து போச்சு ட்ராயிங் வந்து மறக் காது ட்ராயிங் வந்து நல்லது தா இப்ப நாங்களுக்கெல்லாம் பாருங்க ட்ராயிங் குடுத்தாங்கன்னா வரைய தெரில ரொம்ப கஷ்டமாருக் க
அத்தா அதா
வேற யாரூதூ வரைறீங்களான்னு கேட்க வேண்டியிருக்கு ஆனா இப்ப ஏ பெரிய பைய்ய கொஞ்சோ வரைறா அவுங்க சித்தி வீட்டுக்கு ஒருக்க போனா போய் அவங்கண்ணன்ட்ட கத்துக்கிட்டா கத்துக்கனதுனால கொஞ்சோ இப்ப அவனுக்கேத் தெரியுது
அவ்ளவுதா அதையே பழகிட்டாங்கன்னா நம பிரச்சனை இல்ல அவ வரை வரைஞ்சிருவாங்க ரொம்ப வேண்டாம் அவங்களுக்குள் அவங்க படத்துக்குள்ளதா வரைஞ்சு
ஆஹ் அதனாலதா நம்ம அவங்களுக்கு கொடுக்குற ப்ராஜெக்ட் அவங்களே பண்ணி த்ங்கன்னா போதும் அடுத்தாள் திறமை
அவ்ளதா உம் சரிங்க தோழி அவ்ளதான் சரிங்கத்தோழி உம் அடுத்தடுத்தா ஹாய்
வாய்ப்பு கிடைச்சா கிடைக்கலாம் அஹ் ஆஹ் நன்றி தோழி